கதா தோழி
ஆஹ் கேக்குது சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆனா நல்லா இருகே சிஸ்டர் என்ன பண்றீங்க சமைச்சாச்சா
ஆஹ் சமையல் எல்லாம் இனிமேதான்சிஸ்டர் இன்னைக்கு கால ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்
ச என் கத்தக்கு ஏட்டிய
தூரந்தான் சிஸ்டர்
சரி ச எதுன புனீங்க
அஹ நாங்க ஏன் நேத்தி நைட்டே வந்து பேருந்துல வந்துட்டோம் இன்னைக்கு காலையில அங்க நாத்தனார் வீட்டுல தங்கிட்டு கார்ல போயிட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு
சரி சரி என்ன கல்யண சாப்பிடடு என்ன இருந்தா
இருந்து நைட்டு சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு கால்ல வந்து சொல்லிக்கிற மாதிரி
சேரி சேரி இங்கேயும் பக்கத்தல ஒரு தேவைதான் நானும் இப்பதான் போயிட்டு வந்தேன் அதான் முகூர்த்த நாளாவே இருக்கு முகூ இல்ல அதான் ஆரம்பிச்சுட்டு இனிமே கல்யாணம் காட்தி நெறய வரும்
ஆஹ் அங்க என்ன ச சாப்பாடு எல்லாம் ஸ்பெஷலா வந்துச்சு இன்னைக் கி
இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் இல்ல மதியத்துக்கும் அந்த சாம்பார் ரசம் தான் போடுவாங்க அஹ் விருந்து நம்ம இந்த முஸ்லீம் பண்டிகல்லாம் முச்ஹ் கறி விருந்தது அதெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும்
ஆமா
டெய்லியும் எங்க அப்படியெல்லாம் இருக்க போகுது
அஹ் எங்க ஊர் சைடுல்லாம் கெடா வெட்லதான் வந்து விருந்தனாலே அதுதான்
கெடாவெட்லாம் நடக்குமா உங்க வீட்டு உங்க ஊர்ல
ஆமா தோழி நல்லா ஒரே இதுல மூணு நாள் ஆட வெட்டி எல்லாரும் சொந்தக்காரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து படைப்போம் சாமிக்கு
நான் நேர்ல இன்னும் பார்த்தது இல்ல ஆனா ஒரு ஒரு தடவை நாங்க போயிருக்கோம் ஒரு ஊருக்கு போயிருக் கோம் அங்கயே எ அ கடா விட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பாக்கதான் முடியல பாக்க முடியல சாப்பிடவும் முடியல அந்த வாய்ப்பு எனக்கு கெடக்கல
அஹ் கிட்டக்க இருந்தா இன்னொரு நாள் போய்ட்டு வாங்க தோழி
அப்ப பசங்கல்ல கோல்ல இருக்கு லீவுட்டா போலம் ஒரு நாளு பாப்போம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்ல சாமி எப்ப கூப்பிறாங்களோ அப்பதான் போ வேண்டிதான்
ஆஹ் கண்டிப்பா தோழி நானும் எங்க ஊர்ல நடந்தா கூப் பறேன் கண்டிப்பா வாங்க
இல்ல கண்டிப்பா சொல்லுங்க சேரி ஏசி வெளிய எல்லாம் போலையா
வெளியில வெளியில எங்க தோழி போறது லீவ் விட்டா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கனும்னு தான் தோணுது நீங்க ஏதாம் குழந்தைங்களுக்கு லீவா இருந்தா நீங்க வெளில போயிட்டு வரலாம்ல
நா வந்து இப்பதான் கோ இப்பதான் போயிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிட்டு தான் போயிட்டு வந்தோம் அஹ் கொடைக்கநாள் ஊட்டி ஆஹ் கொடைக்கனல்ஊட்டி எல்லாம் போயிட்டு வ நல்லா இருந்துச்சு தோழி நல்லா மலை பிரதேசமா நல்லா இருந்துச்சு நம்ம ஊரு வெயிலுக்கும் அங்க குளுருக்கு நல்லா இருந்துச்சு வரவே மனசே வர்ல திரும்பி வரத்துக்கு
ஆமா தோழி நம்ம ஊரு பக்கோந்தா வெயிலு வெ கக்கையா இருக்கு அந்த பக்கம்ல்லா எனி டைமு கூலிங்காாதா இருக்குது
ஆமா அங்க எப்ப மழ பெய்னே தெரியாது அந்த அளவு ஜா நல்லா இருக்கு
அ வெளிநாடு போன அனுபவங்கள்ல்லா உண்டா உங்களுக்கு
ஆ போயிருக்க தோழி ஒரு தடவ பேய்ருக்கோ பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு தடவ பேய்ருக்க மா எப்டியு அந்த வாய்ப்பு கெடைக் கில
ஓ செரி தோழி
நீங்க பேய்ருக்கீங்ளா
அ நா இன்னு வெளிநாடு பக்கோல்லா போல தோழி இங்க வந்து நம்ம உள்ளூர்லே சுத்தி பாக்கறதே இன்னு நெறையா இருக்கு வெளிநாடு சொன்னா யார் அழச்சிட்டு போறா
ஆ பாஸ்போட்லா எடுத்து வச்சுக்க வேண்டிதான பாஸ்போட் எடுத்தாதா போ முடியு
ஆ ஆமா தோழி அது வேற இப்போ நறைய கட்டுப்பாடு விதிகள்னு நறைய இருக்கு ஒன்னு ஒண்ணுத்துக்கு அலச்சல் நறைய இருக்கு
ஆமா தோழி நா வந்து எடுக்கும் போதே ரொம் ப கஷ்டப்பட்டுதா எடுத்த எ எல்லாருக்குமே ஒரு பேர்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆய்டுச்சு
அ
சரி பண்ணி எடுக்க காட்டியுமே நானே அவ்ளோ பாடுபட்டுட்ட
ம் நானே என்னோட கனவத்தை கேட்ருக் க அ அட்லீஸ் என்ன ஒரு ஏரோபிளைன்லயாது அழச்சிட்டு போய்ட்டு வாங்க அப்டின்னு சொல்லிருக்க பா்ப்புன்னு சொல்லிருக்காரு
கண்டிப்பா போய்ட்டு வாங்க மொத நல்லா இருக்கு போய்ட்டு வாங்க ஆனா இன்னொன்னு என் இப்ப சின்ன பைய இன்னு அழசிட்டு போல அவ எப்ப போணு போனு கேட்டுட்டே இருக் தா
ஆ கொழந்தைங்களோட ஆசையே அப்டிதான பெரியவங்க ஒன்னு செஞ்சுட்டா நானு செஞ்சிட்ணு அப்டிங்கிற ஒரு ஆச
அவ அவனுக்கு ப்ளைட்ட பாக்கணு ப்ளைட்ல பூணு ஆச
அ சீக்கிரோ ஏற்பாடு பண்ணி போய்ட்டு வாங்க தோழி
என்னாது தோழி
சீக்கிரமா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி போய்ட்டு வாாங்க கொழந்தைங்க ஆசைப்படுறாங்க இல்லையா
செரிங்க செரிங்க தோழி கண்டிப்பா தோழி என்ன தா இன்னிக்கு என்ன சமையலு இன் இன்னைக்கு என்ன கல்யாண விருந்தா இன்னிக்கு ம மதியமு
ஆ ஆமாந்தோழி வீட்டுக்கு வந்துட்டோ மறுபடியு அங்க போனு போய்ட்டே என்ன சாம்பார் வட பாயசோ அதுதா இருக்கு
சேர் சேரி நைட்டுக்கு
ஆஹ் ந இன்னைக்கு நைட்டு தா நேத்தி நைட்டு சாப்பாடு தா அருமையா இருந்துச்சு தோழி சப்பாத்தி பரோட்டா நூடுல்ஸ்
உம் எல்லா மைதா ஐட்டமே சொல்றீங்களே
ங்க அத தா தோழி இருந்துச்சு ஆனா அருமையா இருந்துச்சு சாப்பாடு கால சாப்பாடு ஒனா அவ்வளவா பெருசா இல்லை இட்லி தோசையனே முடிஞ்சிருச்சு நைட்டு சாப்பாடு அருமையா இருந்துச்சு
கேத்து வரான் சாப்பிடலா ஒன்னு தப்புல்ல
ஆஹாய் நீங்க இன்னைக்கு என்ன சமையல்
எங்க வீட்ல முட்ட குழம்பு வச்ச தோழி பசங்கல ஸ்கூல் கொடுத்து அனுப்பணு அதுக்காக காலையிலயே முட்ட கொழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு குடுத்து அனுப்பிட்டு நா இப்பதா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த
மதியானோ உங்களுக்குன்னு தனியா சமைக்க மாட்டீங்களா தோழி
இல்ல இல்ல தோழிக்கா பசங்களுக்கு கால என்ன செய்யறோமோ அதுவே நானு வச்சுப்ப இன்ன அந்த வேலெல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி பன்னெண்டு ஆயி அது
ஆஹ் ஹ்
ஸ்கூல் அனுப்பி விட்டு அப்புற பாத்திரம் கழுவி துணி துவச்சு எல்லாம் வேலை முடிக்க பன்னெண்டு மணி ஆய்டு து
அன்றாட வேலைகளே அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க அஹ் இது வெளில வேலைக்கு க்கெல்லா போக வாய்ப்பு இருந்தா போயிட்டு வரலாமே
பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது தோழி அதுதானே பிள்ளைங்க படிப்பு தானே நம்மளுக்கு முக்கியோ அதுனால நாங்க வேலைக்கு ல்லாம் போறதுல வீட்ல இருந்து என்ன முடியுமோ அதை மட்டும் பன்னுவ தோழி நான் தையல் தைப்பேன்
ஓ பரவாயில்லையே ஆஹ்
அப்பப்ப கிடைக்கற நேரத்துல அந்த வேலையையும் செஞ்சுப்பேன் தோழி
ஓ சரி தோழி நானும் இப்ப ஆசிரியரா ஒரு இடத்து த்துக்கு வேலைக்கு போனேன் ஒரு நாலு மாசம் வேலை பார்த்துட்டு இப்பதான் சரி செத்த வீட்டுல இருப்போமே ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் வேலைக்கு போயக்கலான்னு வேலைய விட்டுட்டேன்
கொஞ்சம் அனுபவம் பாத்து சொல்லுங்களன் நான் சொன்னா நானும் கத்துப்பேன் என் பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பன்னு நானும் கொஞ்சம் கத்துக்கலாம் கொஞ்சம் எப்படிலாம் லெசன் எடுப்பீங்களாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கங்களா பாப்போம்
ஆஹ் அது பெரிய விஷயம் தோழி நைட்டு முழுக்க அந்த பிள்ளைங்களுக்காக பாடம் படிக்கணும்
நீங்க படிப்பீங்களா நீங்க படிப்பீங்களா
ஆமா தோழி நம்ம நைட்டு முழுக்க உட்காந்து படிக்கணும்
ப பசங்களும் படிக்கணும் நீங்களும் படிக்கணுமா ரெண்டு பேருக்கும் ஹோம் ஒர்க்கா
அதுதான் தோழி உள்ளதே அதுதான் உள்ளது பெரிய விஷயமா தெரியும் நம்ம படிச்சு முடிச்சும் நம்ம வீட்டுல நிம்மதியா உட்கார முடியாது எல்லாரும் வெள்ள பார்க்கக்குள்ள ஆசிரியர் வேலை ஈசி ஈசியா இருக்கும்ன்னு நினைச்சப்பாங்க ஆனா அதுல உள்ள கஷ்டம் அதுக்குள்ள போனதுக்கு அப்பறம் தா தெரிஞ்சது
ஆமா ஆமா தலை லீவ வந்து விடுமுறையும் கொடுக்க மாட்டாங்க தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் ப குழந்தைங்களுக்கு விடும நாலும் ப நீங்க போய்தாகணு
கண்டிப்பா போயே ஆகணு
கோடை விடுமுறை அது மாரி விடுவாங்களா கோடை விடுமுறை அது மாறில அவங்க பள்ளியில விடுமுறை விடுவாங்களா உங்களுக்காக
எங்களுக்காக வந்து பசங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து பத்து நாள் இல்ல ஆறு நாள் அப்படிதா தோழி இருக்கும் விடுமுறையே பெருசா எதிர்பார்க்க கூடாது
ங்களா
ஆமா தோழி அதுவு இங்க இருக்கிற வெயிலுக்கு அதெல்லா யோசிக்கவே மாட்டாங்க ஒரு வெள்ள கோட்டு ஒண்ணு போட்டுட்டு அந்த வேர்வையிலேயே நிக்கற மாரி இருக்கும்
ஏது உங்க பள்ளி வந்து எது ரொம்ப தூரமா இல்ல பக்கத்துிலயேவா
அது அந்த ஒரு விஷயத்துல நான் அதிர்ஷ்டசாலி தோழி வீட்டு எத்தாப்புள்ளையே பள்ளிக்கூடம் இருக்கும் அது வந்து ஒரு பன்னாட்டு பள்ளி அதனால புடவைதான் கட்டணும் அந்த மாரிிலாம் இல்ல சுடிதாரே போட்டுக்கலா போயிட்டு வீட்டுக்கு நைய சாய்ந்திரம் ஆறு மணிக்கு வருவேன்
சேரி சேரி அப்ப வீட்டு வேலலா யார் செய்வா
காலையில கால சாப்பாடு இட்லி செஞ்சு ஏதா சட்னி வச்சிருவேன் மதியானம் எனக்கு எங்க சாப்பாடு செஞ்சுட்டு வந்து குடுத்துருவாங்க நைட்டு அதே மாரி இட்லி தோச சட்னி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருவோம்
சேரி சேரி இங்க தோனி வேற வீட்டுல வேற யாாரும் இருக்கா ஹலோ தோழி கேக்குதுங்களா
நீங்க வீடலயே சமைப்பீங்கள இல்ல பசங்களுக்கு வெளியிலே இருந்து வாங்கி கொடுப்பீங்களா
நாம் பெரும்பாலும் வீட்டுலதான் சமைச்சு குடுக்குறது ஆஹ் அடிக்கு கெடிப்ப வாங்கி கொடுக்க மாட்டோம் அது வந்து உடல் நலத்துக்கு வந்து கேடு கேடு அததுனாலதா கொடுக்க மாட்டோம்
ஓ இ பசங்கல்லாம் நல்லா வெளியில உள்ளள உணவுக்கு சாப்பிடனு ஆச ப்படுவாங்களே தோழி பல வகையா இப்ப உணவுகள்லாம் வந்துட்டு
முடிஞ்சளக்கு நானே பண்ணி் கொடுத்துறோன் தோழி இப்ப நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்கு அத பார்த்து நானே செஞ்சு கொடுத்துிருவ அந்தவி பீஸாலேந்து் பானிபூரி வரைக்கும் எல்லாமே செஞ்சு குடுத்துருவே தோழி
பரவாயில்யே நீ பெரிய செப் போலையே
அப்டிளா இல்ல தோழி கத்துக்க வேண்டிதான் முடிஞ்ச அளவு கத்துக்க வேண்டிதான் நம்ம பசங்களுக்கு வந்து திய சுவையா உள்ளது வர ஆரோக்கியம் உள்ளது தானே கொடுக்கணும்
ஆஹ் ஆமா தோழி நீங்க எப்பயுமே உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சுட்டே இருக்கீங்க தோழி
ஆமா தோழி
உம் சரி தோழி
வேறதான் செய்றீங்க
அதான் தோழி அஹ் இதுக்கப்புறம் என்ன செய்யனா இதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைகள் இருக்கு அதை பாக்கணும் நான் த்து ஊருக்கு போனோம்
என்ன ஊருக்கு
ஆஹ் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் இன்னைக்கு
ஏதாவது விசேஷமா
ஆஹ் அப்படி இல்ல தோழி அம்மா அப்பாவ பாக்கணும் போல இருந்துச்சு அதோடதான் சரி பேய ட்டு வரலாம் அப்டின்னு இருக்கேன்
சேர் சேர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க
உங்க அம்மா அப்பா வீடு தூரமா கிட்ட கிட்டகியா தோழி
அது ஒன்னா ஒரு மணி நே ஒரு மணி நேரம் போற மாரி இருக்கும் தொழி
இன்னும் ஒரு மணி நேரம்
ஆமா தோழி இல்ல தோழி என்கிட்ட வந்து து இருசக்கர வாகனம் இருக்கு அதுல நானும் என் பச ங்களும் வந்து நா எப்ப யாச்சும் பத்து நாள் ஸ்கூலுக்கு பத்து நாள் விடுமுறை கிடைச்சிதுன்னா நாங்க போயிட்டு வருவோம் தோழி
ஆஹ்
இப்ப கோடை விடுமுறைக்கு போயிட்டு வந்தேன் ஆஹ் பசங்களுக்கு நான் எங்க அங்க இருக்கான்டிச்சிருக்கன் உங்களுக்கு தாத்தாட்டிய பாக்க தான் புடிச்சிருக்கே உங்களுக்கு க்கு ஒரே இடத்துல இருந்து அங்க கொஞ்சம் போனா ஃப்ரீயா வெளியில போவோம் ப எனக்கு தம்பி ஒருத்த இருக்காங்க தம்பி ஒயிப் இருக்காங்க நாங்களாம் சேர்ந்து கடற்கரைக்கு போவோம் அந்த பார்க்கு அது மாரி அடி கெடி போய் நல்லா இந்த வருஷம் நம்ம நல்லா இருந்துச்சு தோழி
ஆஹ் சரி சரி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிந்திருக்காங்க லீவ
நல்லா என்ஜாய் பண்ணாங்க திரும்பி வரவே மனசு வரல பசங்களும் வரவே மாட்டேன் ட்டாங்க சரி ந உட பள்ளி தோறக்கறதுக்கு நாளா எடுச்சு சொல்லிட்டு நாங்க வந்தாச்சு
ஹ் இந்த விடுமு இல்ல அடுத்த விடுமுறைைக்கு கண்டிப்பா போங்க தோழி
அப்புறம் எங்க ஊர்லயும் வந்து திருவிழா வந்துருச்சு ச்சி திருவிழா டை இதுலாம நம்ம வீட்டுல இருக்கனும் சொல்லிட்டு நானும் வந்தாச்சு தோழி
ஓ சரி தோழி
உங்க ஊர்ல திருவிழாா லாம் நடக்குமா
ஆஹ் திருவிழா நடக்கு தோழி பதினஞ்சு நாள் திருவிழா இங்க வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கு அங்க வந்து இருபது நாள் திருவிழா நடக்கும் திருவிழா வளவி மணிக்கு கடைகள் எல்லாம் செம நல்லா இருக்கும்
ஆ சரிங்க சரிங்க தேரழி
சேரி தோழி
வேற என்ன செய்ய
சொல்லுங்க
வேற என்ன செய்தி வேற என்ன பண்றீங்க
அடி அதுக்கப்புறம் படிக்கணும் சொல்லி கொஞ்சம் நான் வந்து பரிட்சைக்கு படிச்சுகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு
சேரி சேரி நீங்க வந்து இப்ப ஆ சொல்லுங்க தோழி
ட்டு வேலைகளை முடிச்சிட்டு த்து அடுத்து அந்த போட்டி தேர்வுக்கு என தயார்படுத்த ஆரம்பிச்சிருவேன்
சேரி சேரி நல்லா படிங்க புக்க புத்தகம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா தனியா
ஆஹ் ஆமா தோழி இதுக்காகவே ச புக்குக்காக தான் என்னோட மொல் மாச சம்பளமே என் புக்குக்காக தான் வாங்குனேன்
நல்ல நல்ல விஷயம் தோழி
புத்தகம் லாம் வாங்கி படிக்கலாம் ஆரம்பிச்சாச்சு
சேரிங்க தோழி அப்ப நான் உ உங்க நேரத்த நான் வீணடிக்கிறேன்னு நினைக்கிறேன் சேரி நீங்க நல்லா படிங்க தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் தோழி திருப்பி உங்களுக்கு எப்ப வந்து நேரம் கிடைக்குதா எனக்கு கால் பன்னி எனக்கு பேசுங்க
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா தோழி உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம்
சேரி சரிங்க தோழி எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க தோழி